கா ஹலோக்கா நல்லார்க்கீங்ளா
நல்லார்க்கேடா நீங் எப்டி இருக்கீங்க
ஆம் ஆம் நல்லார்க்கே கா
அப்பறோ என்ன பண்றீங்க நாட்கள் எப்படி போகிறது
ஆ நல்லா போகுதுக்கா முன்னாடி ஒர்க் போயிட்ருந்தே இப்போ வீட்ல இருக்கனா கரக்ட்டா காலைய்ல எந்துர்ச்சு வீட் ட்ல உள்ள வேலல்லா பாக்குறதுக்கே சரியா இருக்கு நீங்க என்ன பண்றீங்க வீட்ல இருக்கீங்ளா ஒர்க் எது போறீங்ளா
நானு அப்டி தண்டா முதல்ல வேலைக் போய்ருந்தே கரக்ட்டா டைமிங் ஃபாலோ பண்ண காலைய்ல எந்திரிச்சமா ஆறு மணிக்கி அப்டியே அடுத்தடுத்த வேலைகுலா போபோ இப் அப்படி இல்ல டைம் எல்லா கீப்பப் பண்றத்தா நேரம் இல்ல அது என்ன நமக்கு ஒர்க் வருதோ அது தோந்தமா நம்ம போய்க்கி வேண்டிய்தா அப்டி போய்ட்ருக்கு
அப்டிங்ளா கா காலைய்ல டிஃபன் எல்லாமே முடிச்ட்டீங்ளா லன்ச்சு
காலைய்ல எந்திர்ச்ட்டு ப்ரேக்பஸ்ட்டு முடிச்சாச்சி எல்லாரையி வேலைக்கு ஸ்கூலுக்கு எல்லாத்தி அனுப்ச்சி வுட்டாச்சி அதுக்கப்றோ சம்மஸ் அதுக்கப்றம் நானு சாப்புட்டு எல்லா ட்ரெஸ் எல்லா வாஷ் பண்ணிட்டு அழுத்து அப்டியே அடு துர் ப்ரேக் விட்ருக்யே அந்த ப்ரேக்ல தா உ கூப்ட்ருக்கே நா உனக்கு உனக்கு அதே நில அவ்ளந்தானா
ஆமாக்கா அதேதா காலைய்ல எந்திர்ச்சு பாப்பாக்கு இந்த சத்துமாவ் கஞ்சி காச்சி குடுத்தே அதுக்கப்றோ போ காலைலிக்கி டிஃபன்னு சட்னி எல்லா ரெடி பண்ணிட்டு அவ்ங்ளுக் பேக் பண்ணி குடுத்துட்டு இப்போ ஊருக்கு வேற கெளம்பணு கா அன்னைக்கி அதனால பேக்லா பண்ணணும் சொல்லிட்டு எஎ எல்லாத்தையு ரெடி பண்ணி வச்சிட்டிரு க அவ்ங்க ஆஃபீஸ் முடிச்சு வந்தோனே ஐயோ ஒரு மார் ஆய்ச்சா அதுனால மூருக்கு கெளம்பனு அது கடைய்ல வேலையு கடக்கு
அ பேக்கிங் நெனச்சாலே அதுவே தலவலி ஆகுமே எங்கங்க துணிச்சு வச்சதுல எடு பனோ இல்ல த்ரீடு ப்ரைஸ்டிக் பேக் பண்ணனு கஷ்டோதா ஆஹா அதுவும் நம்மக்கு கோ கொழந்தையதா அதாது ம்ம்
ஆ அதனாலஷ சின்ன சின்ன ட்ரஸ் எல்லா மடிச்சு வெச்சுருவேஸ கொஞ்சோ கஷ்டமாருக்கு மிச்சம் இட்ட எல்லாம் நெச்ச கஷ்டமார்க்கு கா
ஆமா ஆமா ஓரளவ்க்கு பெருசா ஒரு மூத் த்ரீ அண்டு ஆ த்து மூணொர் மூணு வய்சுக்கு மேல வந்ட்டாங்கனா ப்ரச்சன இல்ல அது முன்னாடி வரைக்கு அவ்ங்க்ளு கே எது என்னன்னா பாலுல்லந்து டைப்பர்ல இருந்து எல்லாமே எடுத்து வெக்க வேண்டிய்தா இருக்கு
ஆமாங்க்கா அதுதான் தெரி
ம் அப்றோ அதுக்கப்புறோ மதியத்துக் சமைக்கென்மா
ஆமாங்க்கா மதியத்துக்கு எதாவ்து சமைக்கணு நானு பாப்பாவு மட்டு்ந்தா அதுனால எதா சிம்புளா லஞ்ச் எதாது வச்சுக்குலான்ட்டு இருக்கேன்க்கா
சேர் சேரி மதியோ அப்ப எத்தன மணிக் கெளம்புறீங்க
நான் கிளம்புறது ஒரு சிக்ஸோ கிளாக் கிட்ட கெளம்பணு அவ்ங் வந்ததுக்கப்றோ கெளம்ணு டிரெயின் டிக்கெட் செக் பண்ணி பாத்தோ இன்னு டிரெயின் டிக்கெட் எதுவு கெடைக்கல அதுனால சேரி பஸ்லதா போலான் ட்டு பிளான் பண்ணிருக்கோங்க்கா
ஆனா இப்போ இப்ப எது சீசன் இல்லையே ஏன் திடீர்னு புக் பண்ணீங்ளா
ஆமாங்க்கா திடீர்ன்தா புக் பண்ணோ மறந்துட்டோ நாங்க அந்த டே ட்டு அவுங்க வந்து இன்னொன்னு வந்து என்கேஜ்மெண்ட்க் வர்ணு சொல்லி சடனா வச்ட்டாங்க கொஞ்சோ பிரேக்கே இல்ல அதுனால அப் பருந்தே போட்டப்ப ஒரு டொண்ட்டி டேஸ்தா ஆகுது ஒடனே ஃபாஸ்ட்டாவே பண்ணிட்டாங்ளா அதுனால டிக்கெட் போட முடியல
சேரி சேரி நான் ஓ அதுன்னலனா ஏனா இவுங்ள வச்சுட்டு கஷ்டோல்ல போறது வர்றது இனி வேற லஞ்ச் சமச்சு சா ஊட்டுவிட்டு அவுங்கள ஃபிரஷப் ஆக்கி உட்டுட்டு நம்ம கெளம்பி அதுலயே டயர்டாய்ரு
ஆமாக்கா என்ன பண்றது சில குளோஸ் ரிலேட்டிவ் இதுக்குலா போய்தா ஆக வேண்டியதிருக்கு அப்ப போணு ல ஆமா நைட்டு வெளில சாப்புறது பாப்பாக்கு செட் ஆகாது அதுனால நை ட்டுக்கு ஏதாவ்து பிர்ப்பர் பண்ணி சப்பாத்தி இல்ல தோச எதாவ்து பேக் பண்ணி எடுத்துட்டு போணு கா
அதா அப்ப காலைல என்ன செய்வீங்க அதயாச்சு ஒரே இதா பண்ணிர்க் வேண்டிதான
அப்டி பண்ணலாங்க்கா ரெண்டு பேருதான இருக்கோ சேரி ஆ அனுத்து வச்சு இது பண்ணி குடுத்துட்டு அவ்ங்க லன்ச் எடுத்துட்டு போ மாட்டாங்க என் ஹஸ்பண்டு காலேல மட்டுந்தா சாப்டுட் போவாங்க சேரி நம்ளுக்கு மட்டுந்தான அப்டின் சொல்லிட்டு விட்டுட்ட வஸ்லானு சாப்பாடு மட் டு வச்ட்டு எதாது பருப் மாதிரி போட்டு குடுத்து அவளு நானு சாப்ட்டுக்குலான்ட்டு இருக்கோங்க்கா
நானு
ஆ நீங்க போகும் போது எதுவு டிராவல் டைம்ல பேக் பண்ணி எடுத்துட்டு போவீங்ளாக்கா
நா நான் இப்ப போற டூ இல்லடா கர்ட்டா ஸ்கூல் ஓபன் ஆயிர்ச்சு எல்லா டூரு முடிச்சுட்டு இப்பதா
காலைல பிரேக் முடிஞ்சு அடுத்து லன்ச்சுக்கும் சேத்து கொழம்பலா பண்ணி வஸ்ட்ட சாப்பாடு வஸ்ட்ட இனிலா அடுத்து ஃபுல்லா ரெஸ்ட்டுதா அப்புறமா ஒரு த்ரீயோ கிளாக் ஒரு டூ த
தட்டிக்கு ஆரமிப்பாங்க வருவாங்க எங்க வீட்டு ராசாத்தியெல்லா வீ வந்தாங்கன்னா வச்சுக்கோங்க அவ்வளோதா வீடே இப்ப ரணகலம் ஆயிரு அது வரைக்கு நா வந்து ஃப்ரீயா ஏன வாஷிங்கு அ வெசல்வாஷ் கிளீனிங்க்கு அந்த வேலையல்லா முடிச்சிருவே அதுக்கப்புறந்தா எனக்கு டூ தேர்ட்டிக்கு மேல தா மறுபடி ரீ ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுவே இப்படியே டே ரொட்டின்னா போயிட்ருக்கு இதுக்கப்பற அவங்க வந்து எல்லாத்து சொல்லி் குடுக்கணு படிக்கிறக்கல்லா சொல்லி் குடுத்துட்டு அவங்க டின்னர் ப்ரிபேர் பண்ணிட்டு எல்லார் சாப்புட்டு மறுபடியு ஸ்லீப்பிங் போய்டுவோ இப்படியே திருப்பி திருப்பி பண்ணதே பண்ணிட்ருப்போ இப்படிதா போய்கிட்டு இருக்கு
அப்படிங்களாக்கா ஈவினிங்ல்லா பிள்ளைங்களா வந்ததுக் அப்புறம் பார்க்கு இதெல்லா எங்கியாது போவீங்களா
அது சண்டே மட்டுந்தா சண்டே மட்டுந்தா ஃப்ரீயே சாட்டர்டே இருப்போ இவங்க பிரே அவங்களு ஒட்டுக்கா அவங்க பிரதர்ஸ் கூட சிஸ்டர்ஸ் கூட அப்படியே விளையாடுவாங்க இங்க வெளியே அவுட் சை வெளியவே வீட்டுக்கு வெளியவே நல்லையா ஃப்ரீயான இட எல்லா இருக்கு ஆன அவங்களே விளையாண்டுக்குவாங்க சண்டே மட்டு ஈவினி்ங் ஆனா பார்க் கூட்டிட் போய் வெளாட ட்டு ஏன்னா அவளுக்கு ஒரு ஏடைமெண்ட் வேண்ணுல்லடா
ஆமாங்க்கா கண்டிப்பா
அதனால ஏங்க அந்த மாரி டைம்ல மட்டு கூட்டிட் போய் வெளாயட வச்சுட்டு அவங்கள கொஞ் ஜாலி பண்ணிட்டு வந்துருவோ மித்தபடி ரொட்டினா போயிட் ருக்க வேண்டிதா அவங்க அவங்களே வெளையாண்டுக்குவாங்க நம்ம போம் போதா ரொ கொஞ்சோ டென்ஷன் ஆயிருவாங்க
ஆ டூ ஃபிப்டிக்குல்லா விட்ருவாங்க த்ரீ த்ரீ ஃபிப்டீன்க்கல்லா எல்லா ப்ரெஷ் அப் ஆயிருவாங்க த்ரீல இருந்து ஒரு பஃவ் ஓ கிளாக் வரைக்கு ஃபுல்லா டிவி பாக்கறது வெளையாட்டு அப்படிதா போகு அப்பறோ ஒரு சிக்ஸ் ஓ கிளாக்குக்கு மேல நான்னு ஃபுட் புக் எடுத்தனா ஒரு ஒன் அவரு ஃபுல்லா படிக்கிறக் சொல்லிக் குடுப்பே அதுக்கப்புறோ அப்படியே அது முடுச்சுட்டு அப்படியே டின்னரு போயிட்டு ஒரு எயிட் ஓ கிளாக் குள்ள எல்லாருக்கு அவங்க சாப்பல்லா ரெடி பண்ணி குடுத்து எயிட் தேர்டிக்கல்லா கப்பு சுப்புன்னு எல்லாத்தையு படுக்க வச்சுருவே உங்களுக்கு ஃபியூச்சர் அப்படித்தா இருக்கு பாருங்க ரன்னிங்கா இரு
ஆமாக்கா எனக்கு எப்படி இருக்குனா அதந்த ஒர்க் கிங் போறப்ப கூட நிறைய வேல நம்ம பாக்கற மாதிரி எனக்கு தெரியலக்கா இப்போ வந்து எப்ப பாத்தாலு ஒண்ணு கிச்சன்ல இருக்கிற மாதிரி இருக்கு இல்லைன்னா ஏதோ ஒரு வேல பாத்துக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கு ஒரு செல்ஃப் கி யாரோ நம்ம அடுத்த லெவலுக்கு போகணுமா ஒரு படிக்கிறதுக்கோ எதுவுமே பண்ண முடியாத மாதிரி இருக்கு எனக்கு ஒர்க் போறப்ப நெறைய டைம் இருந்த மாதிரி பட் டைமே இல்ல வீட்லதா இருக்ககோ ஆனா எந்த டைமு இல்ல எல்லாரு கேக்கறாங்க வீட்ல தானே இருக்க அப்படின்னு ஆனா டைமே இல்லாத மாதிரி இருக்கு உங்களுக் அப்படி ஃபீலாயிருக்கா
ஆமா ஆமா எனக்கு சப்போர்ட்லா யாரு இல்ல அப் புறோ இன்னெல்லா குட்டிசா இருப்பாங்க ஐயோ எனக்கு தலல்லா பிச்சுக்குவே பா என்ன என்னடா பண்ணிட்ருக்கோ அப்படித்தா இருக்கு காலையில எந்திரிச்சு அவங்களுக் கு எல்லா அவளுக் டைமிங்க் ஊட்டி உண்ணு தூங்க வைக்கணு எ இப்ப எத் அது நம்ம வேல பா செஞ்சுட்ருப்போ அதுக்குள்ள எந்திரிச்சிருவாங்க அந்த வேல அங்க பாதியா கடக்கு அப்டிதா போகு இப்போ இந்த ஸ்கூலுக்கு போன பிறவ கொஞ்சோ பரவாயில்ல முக அப்டிதா இருக்கு போக போக சரியாயிரும் சரியா
ஆமா என் பொண்ணா அப்டிதா ரெஸ்ஸ போறது கூட அம்மா அம்மா அம்மா அம்மா அப்படின் சொல்லிட்டு ரெஸ் டு போ போறது கூட விட மாட்டேங்கிறா அப்டிதா போய்கிட்டு இருக்கு எதுவுமே ஒரு புக் எடுத்து படிக்காம படிக்க கூடாது நீமே க்ளோஸ் பண்ணு புக்க க்ளோஸ் பண்ணு அ அப்டின் சொல்ற ஆனாலு இந்த டைம்ல தானே ஆ ஆனா இந்த டைம்ல அவங்க கூட வெளயாணுனு இருக்கு ஆனா நம்முளுக் கு பாக்கணுனு சொல்லிட்டு எதுவும் பண்ண முடியலக்கா
உம் அதெல்லா யோசிக்க கூடாது நம்ம இப்ப நம்மள பாத்தோம்னா இவங்க வளர இவங்கள வள த்த முடியாது எல்லாத்தையு தூக்கி மூட்டையில மூள கட்டி வெச்ட்டு இவங்க கொஞ்சம் ஒரு ஸ்டேஜ் வரைக்கு இது பண்ணிருனாதான் அப்ப அடுத்து மூவ் ஆக முடியு நம்ம நா நம்ம நம்மள பாத் தன்னா ரெண்டு வேள நம்ம பண்றதுக்கு நம்மளும் மிஷினு கெடையாது எதாவது ஒன்ன தான் நம்ம சாதி க்க முடியு அ ஒண்ணு நம்ம ஒன்னு நம்ம இதாகணு இல்ல கொழந்தைய கொழந்த முக்கிய நம்ம முக்கியமா அப்டி பாத்தா எனக்கு வந்து கொழந்ததா தோணுச்சு அதனால என்னோட கெரியர் எல்லாத்தையு இ நா அப்டியே விட்டுட்டு ஸ்டாப் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட்டு இவங்கள இது பண்ணிலான்ட்டு இது பண்ட்டு இப்பதா அடுத்த ஸ்டெப்புக்கு மூவ் ஆயிட்டு இருக்கே ஆனா அது அவங்களோட தனிப்பட்ட ஒப் பீனியனு யாரு சொன்னத நா கேக்கல ஃபர்ஸ்ட் இவங்களது ஒ நம்ம நம்ம அதுக்காக தா இது பண்ணோ அப்றோ அவங்கள பாக்காம நம்மள நம்ம எதுக்கு பாக்கணுன் சொல்லிட்டு நானா இது பண்ணிட்டு எந்த டென்சனு ஆயிகல ஃபர்ஸ்ட் இவங்க வளர்த்தரலா அப்டின் சொல்ட்டு அவங்களேயே ஃபுல்லா கேர் பண்ணி இந்தளவுக் கொண்டாந்துட்டே இதுக்கப்பறதா என் என் கெரியர போய் நா போய் பண்ணனு
ஆ ஆமாங்கா நா நம்ள பாத்து தானே அடுத்து அவங்களு வளருவாங்க அதா உண்மையிலே நம்ம ஸ்கூலுக்கு போற வரையு நம்ம பேரன்ண்ட்ஸ் தான் நம்மளுக்கு அவங்களுக்கு இன்ஸ்பயரா இருப்பாங்க அதுக்கப்பற டி ச்சர்ஸ் இருப்பாங்க அப்டின்றப்ப நம்மளு எதாவது ஒண்ணுல போனாதா அவங்களும் செரி அப்டின்ற இதுக்கு வருவாங்கன் நான் யோசி யோசிப்பே நீங்க சொன்ன மாதிரி நம்ம என்னதா கெரியர் இம்பார்ட்டனா கூட நம்முளுக்கு இப்போதைகி கிட் ஸ்தா முக்கிய ஏன்னா இவங்க கூட இப்பதா நம்ம அம்மான் சொல்றதுல இருந்து அவங்க ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட்டு நடக்கிறதுல இருந்து எல்லாமே நம் மளால பாத்து ரசிக்க முடியு வேலைக்கு போயிட்டா இதெல்லா ரொம்ப மிஸ் பண்ணுவோ
ஆமாடா ஆமாடா சேரிடா பாரு இடையில ஃப்ரீயா இருந்தா எனக்கு கூப்புடு சரியா நீ எதாவதுன்னா சொல்லு நாங்க பாத்துக்கலா ஆ சேரிடா உம்
அக்கா ஓகேக்கா கூப்பறகா
ம் ஓகேடா பாய்